எப்டி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆஹ் குழந்தைகலா ஸ்கூலுக்கு போயாச்சுங்க வீட்டு வேலைையல்லா முடிஞ்சிச்சு உங்களுக்கு முடிஞ்சுதுங்களா
ஓ இப்பதாங்க முடிச்சுட்டு உக்காந்து உங்களுக்கு கால் பண்ற
சேரி சேரிங்க ரொம்ப நாள் ஆச்சு பாத்து உங்களை பாத்துமே ரொம்ப நாள் ஆச்சு பேசியுமே ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போயிட்டீங்களா
ஆமாங்க எங்க தீபாவளிக்கு போனுதுங்க இப்பத ஊருக்கே வந்த திரும்பி
ஓ தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டீங்களா அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா
அங்க போயிட்டே நல்லா நல்லா ஜாலிங்க அங்க போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு தீபாவளிய ரொம்ப நல்லா இருந்துதுங்க நீங்க எங்க போனீங்க ஊருக்கு போனீங்களா
நாங்க அப் அம்மா வீடு எங்ளுக்கு பக்கத்துல இருக்றனால பக்கத்திலியே போயிட்டு வந்டாங்க, இங்க இங்கியு போனோ இங்கியு எங்க வீட்லியு செலிப்ரேட் பண்ணோ அம்மா வீட்டுக் போயிட்டு ஈவ்னிங்கே வந்துட்டோ
செரி செரி செரி செரிங்க
நீங்க தீபாவளிக்கி என்னென்ன ஸ்வீட் செஞ்சீங்க
நாங்க பாத்தீங்னா எங்க வீட்ல நாங்க லட்டு பண்ணோ குலோப்ஜாமுன் பண்ணோ எல்லா பண்ணோங்க குளோப்ஜாம் செஞ்சொங்களா அவ்ளோ டேஸ்டா இருந்துது நானு ஏன் அக்காவு பண்ணோ குளோப்ஜாமுன் சேந்தா பண்ணோ அவ்ளோ டேஸ்டா இருந்ததுங்க நீங்க பண்ணிருக்கீங்ளா எப்பயாவது
நா பண்ணிருக்கங்க நா பண்ணனா வந்து நானு செய்வே ஆனா கொஞ்சோ அது ஆ ரவுண்டு வந்து கிராக் விட்ட மாரி எனக்கு அப்டியே ஒரு ரவுண்டு ஷேப்பா ஒரு நல்லாதா இருக்கு ஆனா வெடிச்சி வெடிச்சி போவுதுங்க அந்த மாரி வராம இருக்குறக்கு நீங்க எப்டி செய்வீங்க அந்த டிப்ஸ் கொஞ்சோ சொல்லுங்களே நா ஒரு ரொம்ப நாள் உங்கள கேக்கனு நெனச்சே நீங்க ஒரு டைமு நா உங்க வீட்டுக்கு வந்தப்போ குலாப்ஜாமுன் தந்தீங்க சூப்பரா இருந்துச்சி ஆனா நா நெனப்பே உங்க கிட்ட கேட்கணு எப்டி வெடிப்பில்லாம அழகா செஞ்சிருக்கீங்கன்னு, எனக்கு கொஞ்சோ சொல்லித்தாங்களே
பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அதுல ஒரு டிப்ஸ் இருக்குங்க நம்ம வெறு தண்ணி ஊத்தி மட்டு பெசைய கூடாது மாவ பாத்தீங்கன்னா இப்ப பால் பாத்தீங்கன்னா காச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்ணு ஒரு கப்பு ஃபுல்லா, இப்ப மாவ நீங்க எவ்ளோ எடுக்றீங்கன்னா ஒரு நெறையவே உங்ளுகளுக்கு வேணுன்னா நெறைய மாவு எடுத்துக் கோங்க மாவு பெசையும் போது பாத்தீங்கன்னா, நா பால் ஊத்தி பெசஞ்சனா மாவு சாஃப்டா வரு பால் ஊத்தி பெசையும் போது பாத்தீங்கன்னா, அப்றம் பாத்தீங்கன்னா நீங்க மாவுமே போல பாதி மாவு போடலா இந்த பிரெட் இருக்கு இல்லைங்க நாங்க எப்டி பண்ணோன்னா பிரெட் இருக்கு இல்லைங்க அத சிலைஷ்சிலைஷா கட் பண்ணி, அந்த தோல் மாரி இருக்குல்லைங்க அது டார்க்னஷா, அத மேல்கொண்டு கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா மிக்சில போட்டு ஒரு நல்லா அடி நல்லா பவுடர் பண்ணிட்டு, அதயே நாங்க மாவு கூட போட்டு பால் ஊத்தி பெசையும் போது மாவு அவ்ளோ டேஸ்டுங்க. நல்லா இப்டி சாப்ட்ருக்கே பச்ச மாவு பழைய சாப்ட்றதுக்கு நாங்க எடுத்து எடுத்து விளாண்டுட்டு அது நல்லா இருந்ததுங்க நல்லா அப்டியே உருண்ட பிடிக்கும் போது பாத்தீங்னா நல்லா ஒடையவு செய்யாது சாஃப்டாவு இருக்கு மாவு, அப்றம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம பாக காச்ச பாத்தீங்களா பாக காச்சும்போது பாத்தீங்கன்னா சக்கரைய போட்டு லைட்டா அந்த குங்குமப்பூ இருக்கு இல்லைங்க ரெண்டு குங்குமப்பூ போட்டு ஏலக்கா ஒரு நாலு ஏலக்கா தட்டி போட்டம்னா நல்லா காச்சும் போது நல்லா வாசன வரு பாருங்க அவ்ளோ அவ்ளோ டேஸ்டா இருக்கு பாக்குறப்பயே ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா அது எப்படா செய்வோ எப்படா சாப் ஒண்ணு போலவே இருக்கு தெரியுங்களா, அப்ற அத நல்லா காச்சி அந்த பாக நல்லா ஆற வச்சி எடுத்துறணுங்க, அப்றம் மாவு பெசணும் இல்லைங்க அது குட்டி குட்டி உருண்டையா ஆ தெரட்டி அதெல்லா வச்சிரணு அப்ப எண்ணெய் நல்லா காய வச்சி இதய போட்டு எடுத்து நல்லா வாகுலயு தூக்கி போட்டு ஒரு ஒன்னவருங்க ஒன்னவர் ஊற வச்சி அத எடுத்து சாப்டும் போது அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க. பாத்தீங்கன்னா சில பேருக்கு கரஞ்சி போயிருன்னு சொல்லுவாங்க பால் ஊத்தி பெசையும்போது உங்களுக்கு அவ்ளோ சீக்ரோ கரையவு செய்யாது எடுத்து சாப்ட்றக்கு அவ்ளோ டேஸ்டா இருக்கு ஒடையவு செய்யாது
ஓ செரி செரிங்க நீங்க சொன்ன மாரிதா செய்வே ஆனா அந்த பிரெட் ஓட இதயே தூள் போட்டு செஞ்சது இல்லைங்க, நா அடுத்த டைம் செய்யும் போது செஞ்சி பபாக்குறேங்க கண்டிப்பா நீங்க சொல்லம் போதே சாப்டனும்போல தோணுது குலோப்ஜாமுன்னா எல்லாத்துக்கு ரொம்ப பிடிக்கு கொழந்தைகள்லா செஞ்சி வச்சா எல்லா ஸ்வீட்ட விட குலோப் ஜாமுன்தா எல்லா ஈஸியா அதாவது ரொம்ப பிடிக்கு சீக்கரோ தீந்துரு சாப்டுவாங்க தீபாவளினான குலோப்ஜாமுன் தானங்க நா வந்து இந்த தடவ குலோப்ஜாமுன் வந்து நா செய்லிங்க எப்பவுமே செய்வ இந் தடவ என் தங்கச்சி செஞ்சு கொண்டுவந்து குடுத்துட்டா. அவளு நல்லா செய்வாங்க நீங்க சொன்ன மாரிதா செஞ்சுருப்பானு நெனைக்கிறங்க அ சூப்பரா இருந்துச்சு நா வந்து வெள்ள லட் டுனு சொல்வாங்கள ர ரவா லட்டு அதுதாங்க செஞ்சே அது நீங்க உங்ளுக்கு தெரியுமா செய்யறக்கு
அது எனக்கு தெரியாதே நீங்க எப்டி செய்வீங்க? சொல்லுங்களே செஞ்சு பாக்ற
அது ரெண்டு வகைய செய்லாங்க, ஆ ஈஸியா செய்ற மாரிங்னா, நாங்க ரவை எவ்ளோ வேணுமோ வெள்ள ரவைய எடுத்து அதை நல்லா நெய்விட்டு நல்லா வறுத்துட்டுங்க நல்லா மணம்வர அளவுக்கு வறுத்துட்டு வெள்ள சக்கர இருக்கலங்க வெள்ள சக் கரதா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏனா அது வந்து வொயிட் கலராதான இருக்கு. அதனால வொயிட் சக்கர யூஸ் பண்ணிட்டு யு கரும்புசக்கரையு யூஸ் பண்ணி செய்றாங்க அது எனக்கு தெரியாதுங்க. வெள்ள சக்கர எடுத்து நல்லா பொடி பண்ணிங்க அதுக்குள்ள ஏலக்காயும் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அத உள்ள போட்டு டு அ ரவக்குள்ள போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணிட்டுங்க நெய் ஊத்தி உருண்ட புடிச்சட்றாங்க, உருண்ட புடிச்சா அது ஒரு மாரி செய்றாங்க, அ டெக்ரேஷனுக்காக திராட்ச முந்திரிலா மேல போட்டுக்லா. அந்த மாரி செய்றாங்க. ஆனா நா வந்து அதிகமா செய்றது வந் து இந்த விதமா செய்ய மாட்ட, அ வெள்ள ரவைய நல்லா வறுத்துட்டுங்க நெய்ல வறுத்துட்டு நெய்ல வறுக்கலா நெய் சில சமயம் இல்லனா தேங்கா எண்ணைலையு கூட வறுத்துக்லா. நல்லா வறுத்த எடுத்து வச்சுட்டுங்க அதுக்கப்றோ பாகு காய்ச்சுவங்க நானு சக்கர பாகுன்னு சொல்லுவாங்கலங்க, சக்கர பாகு சக்கரய போட்டு தண்ணி ஒரு ஒரு டம்ளருக்கு அந்த தண்ணி மூழ்கிறளவுக்கு சக்கர மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திங்க அ சிம்ல வச்சு நல்லா சக்கர கரையற அளவுக்கு சூடு பண்ணிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கு ஒரு கம்பி பதம்னா நம்ப தொட்டம்னா த கம்பி மாரி வருங்க அது அந்த மாரி வந்ததுக்கப்பறங்க அ அதுக்குள்ள ஏலக்காவு போட்டுக்லா வேணா ஏலக்காவு தட் நுணுக்கி பொடி மாரி போட்டுக்லா சக்கர அரச்சு பேடனாலு போட்டுக்லா அரச்சு அது ஏலக்கா பொடியு அரச்சு அதுக்குள்ள போட்டுட்டு பால் காச்சுனதுக்கப்பறங்க இதய விளறவ எடுத்து அதுக்குள்ள கொட்டி நல்லா களரணுங்க சிம்முளியே வச்சு அது முருகள் மாரி வரக்கூடாது கொஞ்ச கொள கொளன்னு வர பாகத்துக்கு கலறிடணோ கலறிட்டு எடுத்து வெச்சிட்டுங்க அப்றோ இந்த பாலு கொஞ்சோ ஆற்நா போதுங்க ரம் ரொம்ப ஆறிச்சினா அப்படியே அ ம் கட்டி மாரி அயிரு உருண்ட புடிக்க முடியாது கொஞ்சோ சூடாவ இருக்கும்போதே பச்ச பாலு இருக்குளங்க அத எடுத்து வெச்ட்டுங்க கைல தொட்டு தொட்டு சின்ன சின்ன உருண்டையா புடுச்சு அதுக்கு மேல நீங்க வந்து முந்திரி திராட்ச டெக்ரேஷனுக்கா மேல வெச்சுக்லா அந்த மாரி வெச்சு உருண்ட புடுச்சா அது சூப்பரா இருக்குங்க ஆனா இன்ன அத அப்பவே சாப்ட முடியாது அன்னைக்கு ஒரு நாள் மட்டு வெச்சுட்டு அது அப்டியே அந்த அ சக்கரை இனிப்புல அந்த ரவ வந்து ஊரி பொல்லி வந்துருங்க அடுத்த நாள் சாப்டீங்கனா சூப்பரா இருக்கும் ஈஸியான வேல தா அது குட நீங்க பாதாமு குட போட்டுக்லா பாதாம் பொடியுங்கூட அரச்சு போறனாள் போட்டுக்லா இது குடு தேங்காய் வறுத்து உள்ள போட்டு உருண்ட கூட புடிக்கலாங்க அது ஆப்ஷ்னல் ஆப்ஷ்னல் தாங்க ஏன்னா தேங்கா போட்டா சீக்கிர கெட்டு பொய்று வறுத்து தா போறோ இருந்தா தேங்கா போட்டா கெட்றோ இங்க வெறு ரவ மட்டு திராட்ச முந்திரி நெய் மட்டு யூஸ் பண்ணம்னா ரம்ப நாளைக்கிருக்கு அது சூப்பரா இருக்கு இதே மர் செஞ்சு பாருங்க கொழந்தைகளே விரும்பி சாப்டுவாங்க ஆனா அது கரும்பு சக்கரலியு செய்ராங்க ஆனா அது எப்டின்னு தெரியாதுங்க அது சாப்ட்டு இத வெட ஹெல்தியா தா இருக்கோ வெள்ள சக்கரைய வெட ஆனா அது எனக் தெர்லங்க நா வேணா உன்னொர்க்கா யாரா செஞ்சாங்கனா கேட்டுட்டு சொல்லித்தர நீங்க வேறென்ன ஸ்வீட் செய்வீங்க
நாங்க பத்தீங்கன்னா இப்ப லட்டு செஞ்சோ அடுத்து நானு எங்கக்காவு லட்டு பத்தீங்ன்னா அதுவுமே ரெம்ப ஈசி தாங்க பாத்தீங்ன்னா நல்லா கடலமாவு ஒரு ஹாஃப் கேஜி தண்ணி போட்டு நல்லா கரச்சி வெச்சுக்கணு நம்ப இந்த கண்ணு சொல்லுவாங்கலைங்க எங்க ஊர்ல அது கண்ணு சொல்லுவாங்க அது கண்ணு கரண்டி எடுத்து நம்ம மாவ் மேல அதுல மாவ்ல ஊத்தி கீழ பத்தீங்ன்னா எண்ணெய்ல விழுகுங்க ஒரு இதாவு அதனல்லா நம்ம வேக வெச்சு ஒரு ரெம்பல்லா வேக ச்சு எடுக்கூடாது மொரு மொருன்னுங்குற அளவுக்கு அத நம பாதிலே வேக வெச்சு அத எடுத்து ஒரு ஆற வெச்சிருணுங்க அதே மா செட்டிங்ன்னா ஒரு பவஃபுல்ல வந்துருங்ளா நாங்க அத ந எடுத்து என்ன பண்ணோ கைய்ல சில பேரு பெசைவாங்க அத நம்ம கொழந்தைங்ளா சாப்புற்றாங்லைங்களா அத இஞ்சி அஜினிக்கவே இருக்காது அதாங்க என்ன பண்ணோ நாங்க அதல்லா போட்டு மிஸ் அடி ஃபுல்லா அடிச்சு லைட்டா கொர கொரப்பா அந்த மாரி எடுத்து வச்சுக்கணுங்க பவுல்ல ஒரு பவு ஃபுல்லா எடுத்து வெச்சு அப்றோ பத்தீங்கன்னா சக்கர எடுக்கலைங்க சக்கர பத்தீங்ன்னா ஒரு அரை கிலோ மாவுக்கு பத்தீங்ன்னா ஒரு முக்கா கி சக்கர போட்டா கட்டா இருக்கோங்க சக்கர முக்கா கிலோ போட்டு ஒரு ஒரு சட்டி ஃபுல்லா போட்டு அதுல முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போது ரொம்பெல்லா வேண்டா தண்ணி எல்லா தண்ணி அளவாதா ஊத்தோணு ஏனா சக்கரைய நம்ம மெல்ட் ஆகும் போது பாத்திங்கனா அதுலே நம்ம தண்ணி விடும் இல்லையா ஆனா தண்ணி கொஞ்சோ ஊத்துனாலே போதுமானதா லட்டு க்கெலா கூத்தி நல்லா இந்த குங்குமபூ இருக்குல்லைங்க நம்ம கலருக்காக போடுவாங்க ஏன்னா ஃபுட் கலர் போடக்கூடா சொல்லுவாங் சொல்லுவாங்கள சில பேரு அதெல்லா போடக்குடா ஒடம்புக்கு கேடுதானங்க அது அதெல்லா நமக்கு வேண்டா சொல்ட்டு நாங்க குங்கும்ப்பூ ரெண்டு பூ மட்டு போட்டோ அதுவே அப்டி ரெட் கலர்ல வந்துச்சு நாங்க அத எடுத்து என்ன பண்ணோ பாக ஆற வெச்சுட்டு அப்பற இந்த பொழி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க அதுல பாத்திங்னா இந்த முந்திரி அப்பறோ இந்த பத்திங்னா திராட்ச நெய்யில வறுத்து அதயும் போட்டு அப்பற பத்திங்கா அந்த பாவுல கொஞ்ச கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோ விட்டுட்டோ கொஞ்ச நல்லா ஊறுனீங்கனா நல்லா அந்த உள்ள ஃபுல்லா ஜெல்லாயிரு அப்ற நீங்க அத கொஞ்ச கொஞ்சமா ந நெய் தொட்டு அத எடுத்து அப்டி உருட்னிங்கனா லட்டு மாரி அழகா இருக்கு சாப்புறக்கு அவ்ளோ அருமையா இருக்குங்க
சூப்பருங்க நீங்க சொல்லம் போதே நா அப்டியே லட்டு இதுக்கு போய்ட்ட எனக்கு சாப்டனும் போல ஆய்ச்சு நாம என்ன ஸ்வீட்ட பத்தியே பேசிட்ருக்கோ தீவாவளி முடிஞ்சு நம்முளு ஸ்வீட்ட பத்தியே பேசிட்ருக்கோ அப்றோ இந்த ர வா லட்டு குலோப் ஜாமுனு இந்த மஞ்ச லட் நீங்க ரெட் செவப்பு லட்டு செஞ்சிருக்கிங்க செவப்புலட்டு இதல்லா சாப்டணு ரொம்ப ஆசையாருக் குதுங்க சாப்பாடு ஸ்வீட் சாப் படணுன் நியாபக வந்துருச்சு இன்னைக்கி எதாவுது ஒரு ஸ்வீட் செய்யணுங்க நா ஈஸியா செய்ற மாரி கேசரி செஞ்சில்லானிருக்க ஏனா ஸ்வீட் சாப்டணுன் ஆச வந்துருச்சு கேசரி செய் தெரிமா உங்ளு
ஓ தெரியு நெறிய சே செய் பேரெல்லா ஏசிதானுங்க நீங்க செஞ்சிருக்கீங்ளா
ஆ நா செஞ்சிருக்கே ஏன்ன என கேசர்ல நெய் ஜாஸ்தியா ஊத்துனாதா ரொம்ப டேஸ்ட்டார்க்கோ நம்ம கொழந்தைளுக்கு முன் திரி திராட்ச இதெல்லா வந்து அதிமா போட்டு செஞ்சு உடுத்துல்லா அவுங்க அடைக்கொருக்க கேட்பாங்க எங் கொழந்தைக
நெய்யா ஊத்தும் போது பாத்தீங்கச்சோ மல்ல அது கொலஸ்ரால் தன அது பத்திங்கனா நீங்க தேங்காண்ண ஊத்தி குடுத்தீங்கனா அ நெய்யு பாதி தேங்காண்ணெயு ஒரு ஒரு நாலு ஸ்பூன் ஊத்துனீங்கனா தேங்கன ஃப்ளேவரு கெடைக்கு தேங்கன சாப்ட்னஸ் நல்லா கெடைக்கு ஆனா ஒரே நெய் சில பேருக்கு தெகட்டிரு சொல்லுவாங்க நெய்ஸ்மெல்லு அதனால பத்தீங்கன்னா நீங்க கொஞ்சோ தேங்கான கொஞ்சோ ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சோ நல்லா ஃபிளேவர் நல்லா இருக்கு அதிகமா சாப்டுவாங்க கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க
செரி செரிங்க எனக்கு செய்றத் பிரச்சனை இல்ல நம்மயு ஒய்ட் சுகர் வந்து அதிமா குடுக்க வேணான்னு சொல்றாங்கலங்க கொழந்தைளுக்கு அதனால் நா வந்து அதியமா செய்ய மாட்ட எப்பாது ஒரு நாள் தா செய்வே ந்த எப்பமே கருப்பட்டி யூஸ் பண்ணிதாங்க செஞ்சிக்குவே அது சாப்ட்டா தா கொழந்தைளுக்கு ஹெல்தி அவுளுக்கு அடிக்கொருக்கா எள்ளுருண்ட செஞ்சு தருவே செரி நா உன்னொரு நாளு உங்குளுக்கு எள்ளுருண்ட தெரியுமா
ஓ தெரியுங்க ஆனா அது புரோசஸ்லா எனக்கு செய்ய தெரியாது உம் செஞ்சு பாத் பாத்திருக்கே அம்மா செய்வாங்க செஞ்சு பாத்திருக்கே
சரிங்க ஹ செய்ய தெரியங்க இன்னொரு ஒரு நாளைக்கு நா உங்களுக்கு சொல்லி தரேன் அது நல்லது கொழந்தைக செஞ்சு குடுத்தா உம் சரிங்க எனக்கு கொஞ்ச வேல இருக்கு
ஓ சரிங்க சரி பாருங்க நான் அப்புற கால் பண்றே உம் செரிங்க